ஆ முந்தைய பதிவுல நம்ம வந்து அந்த ஏலசீட்ட பத்தி பேசிட்டு இருந்தோம் அதில்ல வேலை பார்த்துட்டு இருந்தே என்னுடைய சம்பளம் எவ்வளவுனா ஒம்பதாயிரம் என்னுடைய சம்பளம் ஒன்பத் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படிக்கறது தா என்னோடைய சம்பளமா இருந்துச்சு எப்பன ரெண்டாயிரதி இருபது இருபத்தி இருபத்தி ஒன்னு இருபத்திரெண்டு இந்த காலகட்டத்தில்ல அப்போ வந்து யாருமே என் என்னுடைய ஜாபுக்கு அப்படிங்கறது யாருமே வரமாட்டாங்க ரொம்ப ஒரு பிர்ரஷருங்கிறது அதிகம தா இருக்கும் அதனால இந்த சேல்ரிக்கு இ்வ்வள இந்த ஜாபங்கிறது நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லி ட்டு எங்களோட எம் டி என்ன பண்ணிட்டாங்கனா அப்டியே டபுள் ஆக்குங்க அப்டினு சொல்லிட்டாங்க சேல்ரிய வந்து டபுள் ஆக்குங்க ஏனா பஷர் அதிகமா இருக்கு சோ யாருமே வேலையில நீடிக்க மாட்டறாங்க சேலரிய டபுள் ஆக்கிடுங்க அப்டினு சொல்லிட்டாங்க சோ ஒன்பதாயிரத்த வந்து பதினெட்டாயிரமா மாத்திட்டாங்க
ம்
எனக்கு மாத்தும்போது அந்த பணத்தை என்ன பண்றதுனு தெரியல அப்பதா யோசிச்ச எனக்கு நா ஆல்ரெடி சீனியர்ன்றதுனால எனக்கு ஒரு இரண்டாயிரம் முன்னாடியே கூடதா வந்துச்சு எனக்கு எக்ஸஸா ஒரு ஆராயிரமோ ஆராயிரத்தி ஐநூரோ எக்ஸஸா வந்துச்சு அத என்ன பண்றதுனு தெரியலனு சொல்ட்டு அந்த நேரத் த்துல ஒரு மூனு லட்ச ரூவா சீட்டுங்கிறது என்னுடைய நண்பர் வந்து ஒரு வேற நிதி நிறுவனத்துல வேலை பாத்துகிட்டு இருக்காரு அவரு அந்த சீட்டு தொழில் அது மாரி சீட்டு புடிக்கிறது அதுதா பண்ணிட்டு இருக்காரு அவரு கேட்டாரு ரொம்ப நாளா எனக்காக ஒன்னு பண்ணி குடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தார் செரி நீங்க போட்டுக்கோங்க சார் எனக்கு சேலரி இன் க்ரிமெண்ட் ஆயிருக்கு போட்டுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு நா அவுங்கள போட்டுக்க போட சொல்ட்ட சீட்டு போட சொல்ட்ட மாசோ மாசோ கட்டி அந்த அமௌண்ட் ஆனா வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடு அதுக்கு ரெண்டு பேர் ஜாமின் போடணுனு சொன்னாங்க அவுங்க கவர்மெண்ட் சர்வண்டா இருக்கணு அப்டினு சொல்லி னாங்க அதுக்கப்புறோ அவங்களோட சேலரி முப்பதாயிரம் நாப்பதாயிரத்துக்கு மேல இருக்கணு அப்டின்னு சொன்னாங்க ஏனா இப்ப நம்மள நம்பி யாருமே ஜாமீன் போடற அளவுக்கு நமக்கு பழக்க வழக்கங்களு கெடையாது ரெண்டாவது இந்த பணத்த எடுக்கறதுக்காக போய் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கையேந்திக்கிட்டு நிக்கவுங் கூடாது அது ரொம்ப எதிர் பார்ப்பே இது மாரி சரியான விஷயங்கள் எல்லா
உம்
அதனால ஒரு வழியா எனக்காக தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஜாமின் போட்டு பணமும் எடுத்துட்ட பணமும் எடுத்து அத என்ன சொல்றதுனா அது யூஸ்லசா போய்ட்டு சில்லறை சில்லறையா என் கணவர் கொஞ்சோ பணோ வாங்கிட்டாங்க அப்புறோ சில பொருட்கள் வாங்குன அப்புறோ நக ரொம்ப பெருசா எடுக்கல நக அந்த நேரத்துல நா தப்பு பண்ண பெரிய விஷ்யோனா நக எடுக்காம விட்டதுதா இந்த இதயே நா இந்த நேரத்துல பதிவு பண்றேன்னா இப்போ இந்த நா ஏல ஏழ சீட்ட கட்டியிருந்தேனில்லயா இந்த பணத் த்த நா கொண்டு போய் நக சீட்ல போட்டிருந்தனா நல்லா பெரிய ஒரு அஞ்சு பவுன் போல நா ஆ ரோ எடுத்திருப்ப இல்ல ஒரு ஏழு பவுனாவது எடுத்திருப்ப
கண்டிப்பா லாபோ அப்ப நக விலையங்கூட கம்மிதா உங்களுக்கு
கம்மிதா ஒரு ஏழு இல்ல எட்டு பவுனாவது எடுத்திருப்ப ஆனா நா அத பணமா கட்டி அந்த அளவுக்கு எனக்கு நாலேட்ஜ் இல்ல ஏனா நா ஒம்பதாயிர ரூவா சம் சம்பளோ வாங்கும்போதே மாசோ இரண்டாயிரத்தி ஐநாறு ரூவா நக கட்டி நக சீட்டு கட்டி மூணு கிராம் போல எடுத்த அப்போ வந்து மூணு கிராமே பதினஞ்சாயிரந்தா ஐய்யாயி ங்க ஒரு கிராம் அப்போ பதினஞ்சாயிர ரூவுய்க்கு எடுத்த இப்ப வந்து நா அந்த நக ஏல சீட்டு போட்டதுனால என்னால அந்த நக சீட்டுங்கிறது என்னால கட்ட முடியல ஆல்ரெடி ஒண்ணு போட்டதே நா ஒரு ஆயிரோ ரூவாதா கட்டி ஒண்ணு ஓப்பன் பண்ணிருந்த அதையுமே மிஸ் பண்ணிட்ட கட்ட முடியாம விட்டுட்ட எனக்கு அதுவு லாஸு இந்த பணமும் எடுத்து கைக்கு வர்ல ஏனா இந்த பணோ எடுத்த நேரோ வந்து என் நா மாசமா இருந்த மாசமா இருக்கும்போது அடுத் அடுத்தது ஆறு மாசோ நா வேலைக்கே போகல இந்த பணோ அப்டியே சன்னமா செலவாயிட்டு எனக்கு அந்த பணமே கையில தங்கல அந்த மூணு வர்ஷோ ஒழை தூங்கறது எனக்கு வேஸ்டாதா போனிச்சு அப்புறந்தா யோசிச்சே மறுபடியு அவுங்க அஞ்சு லட்சரூவா சீட்டு போட்றன்னு சொல்லி என்ன இன்ன வரையு போர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நா வேணான் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டு ஃபைவ் தௌசண்ட்க்கொரு லலிதால சீட்டு போட்டுட்டே ஏனா அங்க வந்து செய்கூலி சேதாரோ இப்ப கொஞ்சோ கம்மியா இருக்குல்லயா அதனால ந நக சீட்டா போட்டுப்போம் அப்டின் சொல்லிட்டு அந்த ஏல சீட்ட நிறுத்திட்டு இங்க நக சீட்ட போட்டுட்டே இது போடுறதுனால எனக்கு இன்னமு இப்ப என்ன தங்க வெல வந்து ஏறுனாலு எனக்கு அந்த நக சீட்டு போட்டதுனால இது லாபமாதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏனா நீங்க சொன்னது போலேதா ஒரு பதிவு நானு லலிதால அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த நகசீட்டு சொன்னிங்கல்ல
ஆமா
அது போட்ருந்தோ தோழி அது எப்புடின்னா ஒரு ரெண்டு பவுனு அளவுக்கு எடுக்கற மாரி போட்டிருந்தோ போட்டுட்டு பாத்தீங்கன்னா ஆ நா அதுலயு கட்டிக்கிட்டியிருந்தே ஏல சீட்டுல வேற சேந்துட்டே இப்ப எனக்கு ரெண்டுமே கஷ்டமா இருந்த போது இந்த ஏல சீட்டையு இதுல வந்து இதுல வாங்குறது அது இதுலிருந்து இதுல வாங்குறது இப்டி போட்டுட்டு அ மாத்தி மாத்தி போட்டு கட்டிட்டே ஆனா இந்த ஏல சீட்னு பாத்தீங்கன்னா தோழி கடசியா எடுக்கும்போது வந்து எனக்கு மிடில் ஆஃப் த சீட்டு தே நடுல்ல தா கெடசிச்சு எனக்கு அதுல பெரிய லாபமோ ஒன்னு கெடையாது அந்த இந்த இதுல போட்ட இந்த ஆயர்ருவாய சேத்து அந்த நக சீட்டோட நா போட்டுருந்தன்னா அன்னைக்கு ரெண்டு போனு போட்டதுக்கு நீங்க சொன்ன மாரி நானு ஒரு அஞ்சு போன்ல எதோ ஒரு நக ஒரு செயினோ ஒரு ஆரமோ வலையலோ வாங்கிந்திருக்கலா அ அப்ப வந்து கிராமு வந்து தோழி ஆறாயிரந்தா தோழி அந்த ஆறாயிரத்த பினரா வாங்கி இருந்துருக்கலா எனக்கு அது முதலே இல்லாம போயிட்டு இந்த எலக்கு சீட்டு போட்டதுனால அதுனால இப்ப பெருசா நா ஏழ சீட்ல வந்து இது பண்றது இல்ல தோழி இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல தோழி அதுல வந்து நா ஒரு உறுப் உறுப்பினரா இருக்கு இல்ல தோழி ஒரு பன்னெண்டு பேர்ருக்காங்க அவுங்களுக்கு பணோ எடுத்துக் குடுக்குறது நம்ம வரவு செலவு பாத்து க தான் நிலுவைகள் பாத்து குடுக்குறது அ இப்ப வந்து இரண்டு பைசா வட்டிங்கும் போது அப்டி குடுத்து கால்குலேட் பண்ணி குடுத்து இருக்குற பணத்த ய மாத்தி மாத்தி கைமாத்தி அதுலேந்து வட்டிய பெருக்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து குடுக்குறே இதுல வந்து எனக்கு என்ன ஒரு ஒரு லாபோன் சொல்லபோனீங்கன்னா அ இந்த இந்த குழுல இந்த குழு இந்த குழுல இருக்கறதுனால எனக்கு ஒரு அஞ்சாறு குழுக்கு வந்து கணக்கு நடவடிக்கை கணக்குகள் எடுக்கறதுக்கு கூப்புடுவாங்க அப்டி போம்போது அந்த கணக்க வந்து நம்ம சரி பண்ணி குடுக்கும் போது எனக்கு ஒரு தொகை வந்து அங்க குடுப்பாங்க தோழி அதோட அப்டி இல்லாம ஒரு நல்ல பேரு கூட அந்த குழுல இருக்கதுனால எ எ எவ்வளவோ கஷ்டம்னு வந்து நிக்கிம் போது நா போய் ஒருதர்ட நிக்காம அவுங்களுடைய பணத்தையே நா சேமிச்சு அவுங்களுக்கே வந்து நா அத வந்து திரும்ப குடுக்கும் போது எகிட்ட இருந்து வாங்கீட்டு வந்து இந்த மாரி க க என்னது காலேஜக்கு பணோ கட்டணுமா இந்த மாரி வீட்டுக்கு ஒடம்பு முட்ல அப்புன்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போகும் போது நா என்னிடம் இல்லேன்னாலு கூட என்னுடைய தயவுல வந்த கையில வச்சுருக்க காச கூட போட்டு குடுப்பே எனக்கு இதுல பெரிய ஆதாயந் தா எனக்கு தேவைங்கும் போது இதுல யாரையு எடுத்துக்கலன்னா நா அந்த அமௌண்ட எடுத்துக்குட்டு நா வெளியில கொண்ட ஒரு நகைய வைக்காம இத வந்து ஒரு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையா வந்து எனட்ட கையில கெடைக்கிற காச வச்சு நா கட்டிடுவே ம் அதுனால ஏல சீட்ன்னு நீங்க பாக்க போனா அதுக்கு உங்கள்ட்ட கேட்ட கருத்து இப்ப சொல்ல வந்தது அதுதா அத பெரிய லாபம் ஒன்னு கெடையாது எனக்கு அதுல நீங்க நக சீட் டு அந்த அஞ்சலக சேமிப்புங்கறது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு வந்து அந்த அஞ்சு வருசத்துக்கு ஒரு தடவ ஒரு கமிட்மண்ட் இருக்கு எனக்கு அந்த நேரத்துல அந்த செலவு இருக்குனா நா அந்த அதுல முடியிற மாரி அந்த டேட்ட ஃபினிஸ் பண்ணி போட்டோனா அது எனக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு தோழி எனக்கு யூஸ் ஃபுல்லா இருந்துச்சு அது மாரி நீங்க போட்டிகளா நா ஜுன் மாசோ வந்துச்சுனாயா பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டனூல அதுனால நா இருக்குற தொகைல கடனோ எதூ வாங்காம அந்த ஃபீ அந்த அஞ்சலக ஜிவ்வ கரட்டா அந்த ஜுன் மாசோ மே மாசோ மெச்சூரிட்டி டேட்டு முடுஞ்சு ஜுன் மாசத்துல முடியிர மாரி பாத்துக்குவே முடு ச்சு ஜுன் மாசத்துல எடுத்தா ஸ்கூல் ஃபீஸ் கட்டீற்லா அப்டிங்கிற மாரிதா நா இது வரைக்கு போட்டு வச்சுருக்கே அடுத்து காலேஜு படிக்கிறதுக்கு ஒரு பிளான் மாரி போட்டு அப்டிதா போட்ருக்கோ அடுத்து டுவல்த் முடிக்கணு முடுச்சட்டு அ அடுத்து என்ன படிக்கணு எப்ப எடுக்கலா அப்டின்னு அந்த இயர் வைஸ் நாங்க போட்ருக்கோ அ இது வந்து சரியா தோழி நீங்க அது மாரி போட்டிருக்கீங்ளா
கண்டிப்பா எல்லாமே இது கண்டிப்பா சரிதா ஏன்னா நம்ம எல்லாத்தையு போயி நகையிலயையு முதலீட்டு பண்ண கூடாது ஏ என்னுடைய வந்து தாட் என்னன்னா அதுதா எல்லாத்தையு ஒரே எடத்துல போய் மொடக்கவே கூடாது ஏன்னா நமக்கு பண தேவைகளு அதி அதிகமா இருக்கு அதே நேரத்துல நமக்கு இன்வெஸ்ட் மண்டுங்குறது ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த இன்வசெட் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியோங்குறப்ப நம்ம நகைகள்ல முதலீடு பண்ணலா நகை சிட்டு போட்டுக்கலா ஆனா நம்ம ஒரு காலேஜ் புள்ளைங்க வந்து ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டு காலேஜ் ஃபீஸா இருக்கட்டு அதுக்கு வந்து நம்ம ஆர் டி மாரி போட்டோம்னா தா நமக்கு செட் ஆகு இப்ப நம்ம அழுவ அ அஞ்சல் அலுவலகத்துல போட்டோம்னா குறைந்தது ஐந்து வருடம் போட்டேதா ஆகணு அதுக் கு கீழே நமக்க ஆர் டி ங்கிறது கெடையாது அது நம்ம குளோஸ் பண்ணணுனாலு மூணு வருஷோ கண்டிப்பா கட்டி இருக்கணு மூணு வருஷோ கழிச்சுதா எடுக்கலா மூணு வருஷ கட்டிருக்க கூடாது நம்ம குளோஸ் பண்ணுனோனாலே மூணு வருஷோ கழிச்சுத்தா அந்த ஆர் அப்டிங்கறத குளோஸ் பண்ணலா அப்படிங்கற ஒரு ட்ராபேக் இருக் கு இப்ப வந்து அடுத்த வருஷோ எ கொழந்தைய நா ஸ்கூல் சேக்குறே நா ஒரு வருஷத்துக்கு ஆர்டி போட்றே அப்டிங்கபோது நீங்க பிரேவேட் அது மாதிரியான நு நிறுவனங்கள்ல தா நீங்க ஆர்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுகான கரெக்டா இருக்கு இப்ப நா வேலை பாக்குற எடத்துல வந்து ஒரு வருட ஆர்டி இருக்கு இரண்டு வருட ஆர்டி இருக்கு மூன்று வருடத்துல இருந்து ஐந்து வருட வரை இருக்கு ஆர்டி இப்ப என் ஏ அலுவலகத்துல வந்து ஆர்டி போடுறாங்கனா எல் எல்லாருமே இந்த ஸ்கூல் ஃபீசு காலேஜ் ஃபீசு அத கணக்கு பண்ணிதா மூணு வருஷத்துக்கு போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு போடுவாங்க இப்ப ஃபீஸ் வந்து ஒரு இருவதாயி முப்பதாயிரோ வருது துனா மாசோ ஒரு ரெண்டாயிர்வா ரெண்டாயிரத்தி ஐநூறுஸரூவா ஆர் டி போட்ருவாங்க போட்டு அவுங்க அந்த இந்த ஜூன் மாசோ போட் டாங்னா அடுத்த ஜூன் மாசோ எடுத்துக்லா அப்போ முப்பதாய்ரோ வந்துச்சு னா அத அப்டியே ஃபீசா எடுத்து கட்டிடுவாங்க கட்டிட்டு அடுத்தது புது ஆர் டி போட்ருவாங்க அது மாதிரிதா பண்ணிட்ருக்காங்க ஏனா நம்ம ஒரு வருஷோ ரெண்டு வருஷோங்கும்போது நம்ம அத போஸ்ட் ஆபிஸ்ல பண்றதுங்கிறது கொஞ்சோ செரமோ ஏனா நம்ம எடுக்கறதே மூணு வருஷோ கழிச்சுதா எடுப்போ அப்டிங்கும்போது நம்ம அங்க போய் போடுறது அந்த அளவுக்கு பெஸ்ட் கெடையாது ரெண்டாவது அங்க வந்து வட்டியு கொஞ்சோ குறைவுதா‌ ஏழு பர்சன்டேஜ் ஆனா அது வந்து ஆனா நம்பிக் கையானது நா நிரந்தரமானது கூட அதனால நா அதுலயு ஒரு முதலீடு பண்ணிருக்க என்னோட நிறுவனத்துலயு நா ஒரு முதலீடு பண்ணிருக்க இதே மாரி பிரிச்சு பிரிச்சுதா எல்லா எடத்துலயுமே போட்டு வெச்சிருக்க
அதா உங்களுடைய நிறுவனத்துல நீங்க சொல்ற மாரி நீங்க வேல பாக்குறதுல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு அதா தோழி இன்னொரு விஷயோ என்னனா நமக்கு ஒரு பொருள் எடுக்கற மாரி இருக்கணு இப்போ அதே வருடத்திற்கு எனக் ஒரு பொருள் தங்கத்துல ஒரு இரண் டு கிராமோ ஒரு நான்கு கிராமோ ஒரு பொருளா எனக் கது முதலீடு ஆகணு அதோட மதிப்பு வந்து அதிகமாகிட்ருக்க ஒரு பொருள நா சேவ் பண்ணணு அதே மாரி பொருளாதாரத்துல பணோங்குறது ஒன்னு நம்ம கை பொழக்கத்துல இருக்கதுக்கு அ அந்த நேரங்கள்ல நம்ம செலவு பண்றது கைல ஒரு கையிருப்புங்குறது வந்து அவசியோ இது ரெண்டையு வந்து து நம்ம கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியோ தோழி இது சில பேருக்கு வந்து என்னனா வீட்ல இருக்க அ எப்டி சொல்ற வீட்ல இருக்கவங்கலா கல்யாணோ பண்ணிட்டு வீட்லருக்காங்க சமையல் வேலைய மட்டு பாத்துட்டு வீட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க கணவனோட உழைப்ப நம்பி அவுங்க இந்த மாரி இருக்குறவங்களுக்கெல்லா தோழி இப்ப தினசரி இப்ப நாம வீட்டுக்காரவங்கலா வச்சுக்க அலுவலத்து போறாங்க சில பேர் வந்து கூலி வேலை பாக்குறாங்க அவங்களல்லா எப்டி ஒரு அமௌண்ட வந்து சேமிக்க முடியூ நனைக்கிறீங்க நீங்க அதுக்கு என்ன வழிமுறை சொல்லுவீங்க
அதுக்கு வந்துதா டெய்லியு டெப்பாசிட்ஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமே இருக்கு இப்போ வந்து இப்ப என்னோ து அலுவலகத்திலே அந்த மாதிரியான ஸ்கீம் எல்லா இருக் கு இப்போ ஒரு ஒரு கூலி வேலை பாக்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூற்வா அவங்களு கெடைக்குது அதுல அவங்களுக்கு முன்னூறுவா செலவு வீட்டுக்கு முன்னூறுவா குடுக்குறாங்க மிச்சோ எரநூறுவா மிச்சம் ஆகுதுனா அது அவங்களோட சேமிப்பு கணக்குல தெனமுமே போட்டுட்டு வர்லா இதுக்காக அய் பங்க் மேரி மினிமம் ஐநூறுவா தா கட்டணு ஆயிரூவா தா கட்டணு அப்டின்லா கடையாது மினிமம் அம்பது ரூவாயிலருந்தே கட்ட ஆரம்பிக்கலா நமக்கு கையில என்ன கெடைக்குதோ அது தெனமு கட்டிக்கிட்டே வந்தாங்கனாலே மாசோ அவங்க அந்த ச அமோண்ட எடுத்துக்லா எப்ப வேணாலு எடுத்துக்கலா அதுக்கு வட்டி வந்து பேங்க விட நம்ளோட இதுல கூட தா குடுக்குறாங்க நம்ம வந்து ஏழு பர்சன்டேஜ் வரையு சேவிங்சுக்கே நம்ம குடுத்துட்ருக்கோ அப்டிங்கும் போது அது உங்கள அவங்களுக்கு நல்ல சேமிப்புதான து தெனமு கட்ட முடியுது அப்டின்னா அவங்க அழகா கட்டிட்டு போயிட்லா
ம் தெனமு மினிமம் ஒவ்வொன்னா ஒரு ஐநூறுவாயா தோழி இல்ல எர்நூறுவாயா
மினிமம் அம்பத் து ரூவாயிலருந்தே கட்டலா ஆனா இப்போ நாங்க நூறுவாய்லருந்து தா வாங்கிட்டு இருக்கோ
ம் நூருவானா அது எவ்வளவுல வந்து முடியு அது எப்டினு சொல்றீங்ளா
ஓகே தோழி தொடர்ந்து நம்ப இத பத்தி நம்ம அடுத் த பதிவுல நா சொல்றே
ஆ செரி செரி நன்றி தோழி ம்